வணக்
ஆ வணக்கம்மா பேஸ்லாமா
ஆ பேசலாங்கக்கா எப்பிடி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கம்மா நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் அதுதா அது இப்ப சாப்டிங்ளா
ஆ சாப்ட்டாச்சுமா நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நானு சாப்ட்டக்கா சாப்டு செகண் டைம் டீ வெக்கிற
அப்டியாமா காலை உணவு முடிஞ்சிட்டு அதுக்கப்றோ இப்ப டீயா ம் காலை காலை உணவு என்ன சாப்ட்டீங்க அம்மா
காலல வந்து ம் முள்ளங்கி சாம்பாரு ரசோ ஆ ம் உருளக்கெழங்கு பொரியலு சுண்டல் ஒன்னு வேக வச்ச தம்பிக்கு ஃபஸ்ட் டே இன்னக்கி செகண்ட் ட்ரே இது ஸ்கூல் போறாங்க இப்பதா சேத்திருக்கே
நல்லதுமா
ம் அதனால இன்னிக்கி ரெண்டாவது நாள் ஸ்கூல் போறாங்களா அதனால கொஞ்சோ பாத்து பாத்து பண்ணி குடுத்துட்டுருக்கே ஏன்னா அவுங்க ஸ்கூல் போமாட்டேன்னு அடம் புடிச்சிருவாங்கன்னு சொல்ட்டு இதுக்காக அவுங்களுக்கு என்ன வேணுமோ அது படி கேட்டு அவன்கு புடிச்சதா பாத்து பண்ணி குடுத்துட்டுருக்கே
ஆமா அது நல்ல விஷியந்தா ஆமா ஆ நல்லா பிடிச்சதுங்குறத விட நல்ல ஆரோக்கியமான உணவு வந்து பிடிக்கிற மாரி நீங்க இப்பயிலேந்தே கொழந்தைய உருவாக்கி கொண்டுவாங்க
ம் கண்டிப்பாக்கா
ம் ஆமா ஆரோக்கியனா நம்மளோட சொத் தே ஆ பாத்தீங்கின்னா பணோ பணலா நம்பளுக்கு கடைசி வரைக்கு வரபோவதில்ல நம்மளுடைய உடல் ஆரோக்கியதா நம்பளுக்கு கடைசி வரைக்குமே நம்பள பா பாத்துக்குறது
உண்மதாக்கா இப்ப நானுமே கடையிலிலா எதுமே வாங்கி தரது கிடையாதுக்கா வீட்லே என்ன வேணாலு வீட்லே செஞ்சு குடுத்துறது
நல்லதுமா மிகவும் நல்லது
ம் கடையில ஒரு தீனு கூட வாங்க மாட்டாங்க இப்ப இன்னக்கி இன்னக்கி பாருங்க இன்னக்கி சே ஈவினிங் வந்து வந்தாங்கன்னா இன்னக்கி ஏதாவது முறுக்கு சுடலான்ட்ரிக்கே
ஆ சரிமா சரிமா அதுதா அதுதா நல்ல விஷயமா
அப்றோ முறுக்கு லட்டு பூந்தி இந்த மாரி சின்ன சின்ன குலோப்ஜாமு சின்ன சின்ன பொருள் நம்மளால முடிஞ்சத செஞ்சு வச்சுருவ வட போண்டா
நல்லதுமா அதுதா செய்யணுமா அதுதா நல்ல விஷயோ
நீங்க என்னா சமைப்பீங்க
ஆ நா அப்டிதாமா நா ஒங்கள மாதிரிதா யோசிக்கிற ஆளு கடையில எதுவு வாங்கறத விட வீட்லயே என்னோட கொழந்தைகளுக்கு தயார் பண்ணி குடுக்கறதுதா நல்ல விஷயோ இப்ப பாத்தீங்கன்னா ஒங்க கொழந்தைக்கு சொல்லுங்கம்மா ஒங்க கொழந்தைக்கு எனக்கு ரெண்டு குழந்தைகள்மா ஒரு ஆண் கொழந்தை ஒரு பெண் கொழந்தை இருக்கு எனக்கு
எனக்கு அதே மாதிரிதாக்கா
ம்
பாப்பாக்கு ஒன்ட்ற வயசு ஆகுது தம்பிக்கு வந்து நால்ட்ர வயசு ஆகுது வீட்லயுமே நா சொல்லி குடுத்து இப்ப டைரெக்டா அவங்கள யூகேஸி சேர்த்துற அளவுக்கு கொண்டு வந்துட்ட ஒரு வருஷ ப்ரீகேஜி படிக்கல எல்கேஜியு படிக்கல
நல்லதுமா ரொம்ப நல்லதுமா ம் ஆ இப்ப பாத்தீங்கன்னா என்னோட பைய வந்து பிளஸ் ஒன் இந்த வருஷோ படிக்கிறாப்லமா பொண்ணு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறாங்க
செரி செரி தா
ம் ஆமா இப்ப கொழந்தைக்கு பாத்தீங்கனா உணவு பாத்தீங்கனா ஆ சத்துமாவு கஞ்சி வந்து நா செய்து குடுப்பமா
ம் செரிப்பா
இந்த மாதிரி செய்து குடுங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது
கண்டிப்பாக்கா வீட்லயுமே புட்டு மாவு கேழ்வரகு மாவு அப்றோ ராகி தோச இந்த மாதிரிதா செஞ்சு குடுப்பே சாப்பாடுமே
ம் ஆமா அது மாதிரிதா நம்ம சிறு வயதுலய இருந்தே வந்து நம்ம குழந்தைய வந்து ஆ நடைமுறைக்கு கொண்டு வரணு அப்பதா அந்த குழந்தைக்கு வந்து ஆரோக்கிய கிடைக்கு கடை உணவு சாப்பறதுனால ஆரோக்கிய கேடுதா நம்மளுக்கு வருது
உண்மதாக்கா
ஆ
இப்போ நானு பழைய சாப்பாடா இருந்தாலு இதுதா இருக்குதுன்னா இதுதா இது சாப்ட்டாகனுன்னா சாப்ட்டுக்வாங்க பாப்பாக்குமே ஒரு வயசுல பழய சாதந்தா சாப்பாடே அது இப் அப்பருந்தே பழக்கிட்ட ம் ஆமாக்கா
பழைய சாத நெறைய ஆ புரோபயாடிக் ஆ
சாய்ந்தர செஞ்சு அத காலையில வந்து வெறு வயித்துல அந்த பழைய சாத சின்ன வெங்காய ஊறுகா மாங்கா அது வத்தலு ஏதோன்னு பொரிச்சு குடுத்துருவே அது மூணு இது வெப்ப அதனால மூணுது ஏதோ ஒன்னு சிந்தின்னா சாப்டுக்குவாங்க சாப்பாடுமே நா ஊட்ட மாட்டங்க்கா அவுங்களுக்கு
ம்
கண்டிப் தேங்க்ஸ்கா ஊட்ட மாட்ட அவங்களே எடுத்து சாப்புடுவாங்க எப்பவுமே எனக்கு அந்த ஊட்ற வேல இல்ல ரெண்டு பேத்துக்குமே
நல்லதுமா நீங்க நல்ல முறையில உங்க குழந்தைய வளர்த்திருக்கிங்க
அதுக்கு அவங்களே எடுத்து சாப்படறாங்க
நல்லதுமா ரொம்ப நல்லது அது மாரியே கொண்டு வர பழக்கந்தா நல்ல விஷயமுமா எனக்கு வந்து என்னுடைய குழந்தைய செல்ல குடுத்து கெடுத்துட்டமா நா தா செல்லங் குடுத்து கெடுத்துட்ட என்னான் பாத் திங்கன்னா எ கொழந்த வந்து பதினாறு வயசாவது எ பையனுக்கு அவனுக்கு பாத்திங்கன்னா அசைவ உணவுதா பிடிக்கு சைவ உணவு பிடிக்கவே பிடிக்காது அதனால அவனுக்கு பாத்திங்கன்னா சைவம் செய்யும்போது ஊட்டி விட்டு பழக்க கொண்டு வந்து தா இப்பையு பாத்திங்கன்னா நா பா சாப்பாடு ஊட்டி விட்டாதா அவ ஒழுங்கா சாப்பிடுவானே ஆமா அந்த மாரி ஒரு கெட்ட பழக்க கொண்டு வந்துட்ட ஆமாமா அதுக்கே எனக்கு நெறைய செலவு நேர வந்து செலவு பண்ற
ம் ம்
ஆமா ஆ சரி மாம் மதிய உணவு சாம்பாரா
சாம் அதமா ஆமாங்க்கா அப்பற ஸ்நாக்ஸ் வந்து எதோ ஒன்னா சாயந்தர வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடி எதாவது வீட்ல இந்த போண்டா எதாது பஜ்ஜி எதாது வீட்ல செஞ்சு வெச்சிருவே அவங்க வந்து சாப்ட்டுக்குவாங்கன் சொல்லிட்டு இப்போங்க்கா இப்போ இப்போ கொழந்தைனா வந்து கொழந்தைகளா நம்ம பாக்கணு அதாவது நம்ம இஷ்டத்துக்கு அவங்களுக்கு நம்ம செஞ்சு குடுத்தம்னா நம்முளுக்கு ஒரு வேல்யூவு இருக்காம‌ போய்ரு மதிப்பு நம்மளோட மதிப்பு தெரியாம போயிரு அதனால சின்ன வயசுல இருந்தே ரெண்டு பேத்துக்கு க்குமே நீங்க நம்புவீங்கலானு தெர்ல ரெண்டு பேத்துக்குமே சாப்பாடு விஷயத்துல இன்னை வரைக்கு தட்ல எடுத்து போட்டு வெச்சா அவுங்களே சாப்டுக்குவாங்க ஊட்டி உட்டா ரெண்டு பேத்துக்குமே புடிக்க மாட்டிக்குது
நல்ல விஷயமா நீங்க நல்ல முறைல வளக்குறீங்க உங்க கொழந்தைய நாதா எனக்கு இந்த விவரோ தெரியாம என்னுடைய குழந்தைய வந்து தவறான முறைல கொண்டு வந்துட்டே
அதனால உங்களுக்கு வேல வந்து கொஞ்சோ இழுக்கு ஏங்கா
ஆமாம்பா எனக்கு மா எனக்கு வேலங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது அத சாப்பாட வெக்கிறதுதா எனக்கு வீட்ல பாத்தீங்கன்னா வேலையே இப்ப வரிக்குமே
ம் ம்
என்னுடைய பெண்ணுக்கு பதினாலு வய்சு ஆவுது என்னுடைய பையனுக்கு பதினாறு வய்சாவுது இது வரைக்குமே நா சாப்பாடு பொண்ணு கூட எனக்கு அந்த அளவுக்கு தொல்ல பண்ண மாட்டாங்க எ பையதா ரொம்ப தொல்ல பண்றதுமா
ம் ம்
ம் ஆமா
ப்ளேட்ல போட்டு வெச்சிகன்னு வெச்சுக்கங்கா கீழயு மேலயு சிந்திட்டு சாப்டுக்குங்க அப்பறோ அதே மாரி சாப்டும்போது மு‌ எல்லாருமே ஒன்னாதா சேந்து சாப்டுவோ இது சாப்டோணுனா இத சாப்டோணு இது வேண்டான் ஒதுக்கவே கூடாது எல்லா காயு சாப்டுக்குவாங்க இது அதுன்லா கடையாது சிக்கன் மட்டன்லா சாப்ட மாட்டாங்க ஆனா நான்வெஜ் வெஜுட்டுல வந்து அந்த அளவுக்கு சமச்சு கொண்டு வந்துருவே
அப்டியாமா ரொம்ப நல்ல விஷயமா
காய் சாப்பட‌ வெச்சிருவே எந்த காயா இருந்தாலு பாப்பாவு செரி தம்பியு செரி சாப்டுவாங்க நான்வெஜ் கூட அந்த அளவுக்கு சாப்ட மாட்டாங்க வெஜ்ஜு வந்து நல்லா சாப்டுற்றாங்க
நல்ல விஷயமா நல்ல முடைல குழந்தைய வளர்த்துருக்கீங்க
நன்றிக்கா அப்றோ வந்து ஒரு நாளைக்கு வந்து ராகி கூழு இந்த கம்மங்கூழு அ சோளக் கூழு இந்த மாரி கூழ் வெச்சு குடுப்பே அதையு சாப்ட்ருவாங்க இதுன்னு இதுதா இத்தா கடையாதுக்கா ஸ்பெஷலாலா செய்றது கடையாது வீட்ல எது இருக்கோ அத குடுப்பே அத பெசாம சாப்ட்டுக்வாங்க
சூப்பர்மா சூப்பர் அப்டிதா செய்யணு அப்படித்தா கொண்டு வரணு குழந்தைங்கள நல்ல முறைல ஆரோக்கியமான உணவு கொடுத்து கொண்டு வரணு
ம் அந்த மாரிதாக்கா எல்லா எல்லாரு சொல்லுவாங்க ஹாஸ்பிடலுமேகா நான் அது அவ்ளோ சீக்கரத்துல ஹாஸ்பிடல்குமே போ மாட்டே வீட்ல எவ்ளோ சீக்கிரோ நல்ல முடியா கொண்டு வர முடியுமோ அவ்ளோ கொண்டு வந்துடுவே ஆ வீ எனா நாங்க வந்து வீட்ல செடி போட்ருப்போ அப்போதைக்கு அப்ப பறிச்சு பறிச்சு அப்பப்ப சமச்சுக்குவோ ஃப்ரிட்ஜுல இருந்து ஒரு காய் வெக்கவே மாட்டோ வாடனாளு வெளிய வெச்சுதா சமைப்பே ஃப்ரிட்ஜுகுள்ள எந்த காயு இருக்காது
சூப்பர் சூப்பர்
ம்
ம் அப் அப்டிதான் பழக்கம் கொண்டு வரணும் நல்ல விஷ்யம்மா நீங்க பண்றது ரொம்ப நல்ல விஷ்யொம் எங்களுக் ஆ எங்களுக்கு பாத்தீங்கன்னா வழி இல்ல எங்களுக்கு இந்த மாரி காய்கறி எலாம் வெச்சி வளர்த்து பண்றதுக்கு வந்து வழி இல்ல கடைல தான் வாங்கற மாரி இருக்கு அதும் இல்லாம நா கிராமத்துல கொஞ்சொ
ம்
அதனால கொஞ்சொ வெக்க வேண்டிய சூழ்நெல எனக்கு வேற வழி
ம் ம்
ஒரு வாரத்துக்கான காய்கறிய வாங்கி வெக்கெற மாரியான சூழ்நெல தா
க்கு அதுக்கு சிட்டிக்கு இப்ப ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கா
ஒ அப்பிடியா
ஆ நா எங்களுக்குமே கட வசதி கடையாது இருந்தாலு வந்து எவ்ளோ முடியிற அளைக்கு வெளிய வெச்சு காய ச சம சமச்சு சாப்ட்டுக்வோ ஃப்ரிஜ்குள்ள வெக்கெறது அவாய்டு பண்ணிடுவே மோஸ்ட்லி
நல்லது மா ஃபிரிஜ்ஜிதா ஒடம்புக்கு ரொம்ப கேடு குடுக்குது அப்பிடிங்கறது மருத்துவர்களோட கருத்து ஃபிரிஜ்ல வெக்கற உணவு வந்து
கரட்டு தா கா இப்போ இப்போ இன்னெக்கி நா மாவாட்னா இன்னெக்கு நாளெக்கு மட்டுந்தா அந்த மாவு ஃபிர்ஜுகுள்ள இருக்கு அடுத்த நாள் வந் ம் மொத நாள் ஃபுல்லா ஒரு ஹாப் டே வரைக்கு வ வெளிய தா வெச்சிருப்பேன் அப்பறோ அடுத்த நாள் வந்து ஃபிரிட்ஜ் குள்ள அந்த ஒரு நாள் ஒன்றர நாள் மட்டுந்தா ஃபிரிஜுல மாவு அதுக்கப்பறோ அந்த மாவ யூஸ் பண்ணவே மாட்டே ஒரு அர புடி ஒரு புடி தா போடுவோ அது
ஆமா மா அப்பிடித்தா பயன்படுத்தணு உணவ அ மாவு அரச்சு வெக்கெறது வந்து ஒரு நாளெக்கி மேல வெக்க கூடாதுன் தா சொல்றாங்க ஒடம்புக்கு ரொம்ப சீர்க்கேடு அப்டின்
ம் ம்
ஆமா நம்ம அது மாரிதா உபயோகப்படுத்தணு நாங்கூட அப்பிடிதா மா அதிக அளவு மாவு போட்டு அரச்சு ஒரு வாரோ ஸ்டோர் பண்றது பத்து நாள் ஸ்டோர் பண்றதெல்லாங்குட சில பேர் செய்வாங்க ஆனா பாத்தீங்கன்னா நா அது மாரி பண்ணவே மாட்டே ஒருபடி அரசி அரிசி அரச்சன்னா இன்னெக்கி நைட்டு எடு த்தனா மறுநாள் காலேல அதுக்கடுத்த நாள் நைட்டு அப்டி மட்டுந்தா மறுபடி இன்னொரு நாள் வந்து இருக்காது திந்து போய்டு அந்த மாவு
ம் கண்டிப்பா கா
அப்ப அபயோகப்படுத்துவே
பரவால கா
ம் க்ரைண்டர் இருக்கு நம்மள்ட்ட ஆ கையால கூட அரைக்க போறது இல்ல க்ரைண்டர் தா அரைக்கிது அப்டிங்கிறப்ப இந்த மாரி பயன்படுத்திக்கலா நன்றி மா உங்க கூட பேசுனதுல ரொம்ப ஆரோக்கியமான விஷ்யங்கள் ல்லா கத்துக்கிட்ட
கண்டிப்பா கண்டிப்பா நன்றி கா